ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க
நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லார்க்கே என்ன பண்றீங்க
த்தா இருக்கேன்ப்பா
ம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
என்ன பண்ண என்னாந்த அப்டி இப்டி போட்டுட்டு போய்ட்டாங்க பிள்ளைக எல்லா எடுத்து ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்ருக்கே
சேரி சேரி ம்
தம்பி கூட எதாவது செஞ்சு குடுத்துட்டு போவா பொண்ணு எதையுமே நகட்ட மாட்டேங்கிறா அப்ப இப்டியோ போட்டுட்டு எனக் என்ன நடந்துட்டா கடந்தா கடக்கட்டுமா காலையில பாத்துக்கலா அப்டிங்கறா
அசால்ட்டு்
ம் சால்ட்டு ஆட்டிடியூட் எல்லாமே சொல்லலா எதுவு அசைய மாட்டிங்து அதுக்கு ஏத்த மாரிதா ஒடம்பு இருக்கு என்ன செய்ய முடியு
எல்லா வேலையும நீங்களே பாக்கற மாரி இருக்கும் அப்போ
ஆமாப்பா இருக்கு ஒரு நேரோ வந்து அவுங்களுக்கு ஈவெரக்கல்லா வரு ஒரு நேரோ திடீர் ஒரு யாராவது கெஸ்ட் எல்லா வர்றாங்கன்னா செஞ்சு குடுப்பா
ம்
இஞ்சி வெல்ல புடு உரிச்சு குடுத்து வெங்காயோ உரிச்சு குடுத்து இந்த மாரி ஹெல்ப் செய்வா ஆனா ஒரு ரெண்டு தடவ செஞ்சுட்டானா என்னமா அப்டின்ட்டு போய் உக்காந்துர்ர இப்ப ஃபோன் வேற வாங்கி குடுத்துருக்கேன்னா அதுலயேதா காலமே ஓடுது என்னத்த சொல்ல
சேரி சேரி எல்லாரு அப்டிதா இருக்காங்க
ம்
ஸ்கூல்லயு அப்டி தா இருக்கு ஸ்கூல்லயு ஹோம் ஒர்க் எல்லாமே வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ல ம்
ஸ்கூல்ல கூட ஈவி்னிங் வந்து கூட்டி விட்டுட்டு வருவா ஒரு நாளைக்கு ஸ்வீப்பிங் டே இருக்கு எல்லா சேத்து இளுத்து போட்டு கூட்டி விட்டுட்டு வருவா இப்ப வீட்ல வெளக்கமாறு புடிக்க மாட்டிங்கிற இங்க மட்டு புடிக்கிற ஒரு படிய கூட கூட்ட மாட்டிங்கிறியப்பா படி குப்பையா கடந்தனாலு நா தா கூட்ட வேண்டியதா இருக்கு திடீர்னு இப்ப எ பையன் கிட்ட ஒரு சண்டே ஏ இத கழுவி உட்டுருப்பா அம்மா போய்ட்டு வந்தற்றேனான செஞ்சு புள்ள செஞ்சு வெப்பா நா வர தண்டி தண்ணிய மட்டு ரெண்டு வாலிய எடுத்து வச்சுட்டு போயிருவே
கிறாங்க
ஆமா ரெண்டு பேருமே பிரைவேட் ஸ்கூல்ல தா படிக்கிறாங்க
ம் சேரி சேரி சேரி
ம் அடிஷா அவ முடிச்ட்டா ஆனா இப்ப எங்க எங்க எங்க ரிலேட்டிவ் பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா இவ்ளோ நாள பிரைவேட்ல படிச்சுட்டு
ஓகே ஓகே
ஆஹ் நல்லா மோட்டிவேட் பண்றாங்க அப்டின்னு சொல்லிக்கிட்டுருந்தா நல்லா படிக்க வைக்கிறாங்க எங்கள நல்லா மோட்டிவேட் பண்றாங்க ஃப்ரெண்ட்லி மேனரா வந்து இது பண்ணிக்கிறாங்க சாரு மே
இவ்ளோ இவ்ளோ இதாயிடுச்சா கவர்மெண்ட் ஸ்கூல்ல மொதல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்டி இருக்காது
இருக்காதுன்னுல்லா இல்ல எங்க காலத்துல நாங்க படிக்கும் போதே எங்க டீச்சர்ஸ் எல்லா எங்க ரொம்ப வந்து டெடி கேடடாதா பாத்தாங்க சண்டே கூட வருவாங்க வீக் ஸ்டூடெண்ட்ஸ படிக்க வைக்கிறதுக்காண்டி ஆ வந்து எங்களுக்கு சொல்லி் கொடுப்பாங்க மேப் ஒர்க்கு ஒரு நாள் வப்பாங்க ஜஸ்ட் பாஸ்லா ஃபெயில் ஆகுற புள்ளைகன்னு உக்கார வச்சு அவங்களுக்கு சொல்லி் கொடுத்து மேப்ல வந்தர மாட் டாங்கா ஒன் வேர்ட்ல வந்துர மாட்டாங்களா அப்டின்னு அப்பிடி அவங்கள வந்து கொண்டு வருவாங்க எங்க டீச்சர்ஸெல்லா எனக்கு இன்னு பேர் கூட ஞாபகருக்கு ரொம்ப நல்லா சொல்லி் குடுப்பாங்க பஸ்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் கு அவங்களே வந்து பஸ் காசு போட்டு கூட்டிட்டு வருவாங்க அப்பிடியெல்லா வந்து இருந்தாங்க எங்களுக்கு டீச்சர்ஸெல்லா இப்பயு கவர்மெண்ட் ஸ்டாபெல்லா இருக்காங்க அந்த மாதிரி இப்ப என்ன சொல்றாங்களா நீங்க வந்து நல்லா படிச்சு வாங்க வைங்க எதுனானாலு ஏங் கிட்ட சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் ஆனாலு நா இருக் கே அப்டின்னுட்டு ஒரு சார்ஸ் சொல்றாங்களா சார் வர்றாங்களா அக்கவுண்ட்ஸ்க்கு அன்னனைக்கி படிக்க வச்சு ஒடனே டெஸ்ட்டு வச்சடுறாரா
ஆ
அப்படி மேமும் வந்து நல்லா சொல்லி் கொடுத்துட்டு ஆ நீங்க ஏதாவது சேட்ட பண்ணானா நா எடனே நா வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிருவே ஃபோனு அதிகமா பாக்கக் கூடாது ஆ எது ப்ர ப்ர ப்ராப்ளன்னாலு ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட சொல்லுங்க நாங்க பாத்துக்குறோ உங்கள அப்டின்னு சொல்லிட்டு அவ்ளோ மோட்டிவேட் பண்றாங்களா ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்ளா ஆ ஆ இவ்ளோ டெவலப்பாயிடுச்சு நல்ல ஃப்ரெண்ட்லி மேனரா இருக்காங்க எனக்கு அங்கே வந்து பிரைவேட் ஸ்கூல் வந்து அப்பிடி இல்ல டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒடனே அத பிளாக் மார்க்கா எடுத்துக்கிட்டு அத சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப வந்து ஆ ஒரு இதா இருப்பாங்க ஆனா இங்க அப்பிடி இல்ல எனக்கு வந்து அந்த சரௌண்டிங்ஸே வந்து இப்ப எனக்கு இன்னு நல்லா படிக்கணு நல்லா வரணு அப்டின்ட்டு எனக்கு இருக் கு அப்டின்னுட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா
ம்
ப்ராஜெக்ட்ல்லா பண்ணி கொண்டு போனே மொதல்லா அ நல்ல படிக்கிற புள்ளைகள் இத மட்டு தா வந்து ஆ செவுரலெல்லா ஒட்டுவாங்க அ ப்ராஜெக்டெல்லா பண்ணிட்டு போனானா பிரைவேட் ஸ்கூல்ல அழகா யாரு பண்றாங்களோ அவங்க இதுதானே இப்ப இவ போன இதுல வந்து இவ நல்லா செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இவள மோட்டிவேட் பண்ணி அங்க வால்ல ஸ்டிக் பண்ணிருக்காங்களா
ம் சேரி சேரி சேரி ஆனா நானு பிரைவேட் ஸ்கூல்ல தா படிச்சே இப்டி அவ்ளோ இதால்லா இருக்காது எ அ இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லிக் குடுக்கறத விட அவங்களோட லாங்குவேஜ் வந்துட்டு நல்லாருக்கு ம் பிரைவேட் ஸ்கூல்ல வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு நல்லா சொல்லி குடுப்பாங்க
எதாவது சொல்லிதா பாத்தாங்க இங்க இப்ப எல்லா பிள்ளைகளுமே பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற எலாருமே வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆப் ஹண்ட்ரட் வாங்க போறதில்லையில்ல ஆ
ம் ஆமா அது நம்ம கொண் நம்ம கொண்டு போறத்தா
நம்ம கொண்டு போறது தான கொஞ்சோ ஒரு ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ஒடனே பேரண்ட்ட கூட வந்து டாமினேட் பண்ணுவாங்க பிரைவேட் ஸ்கூல்ல எடுத்தானா யா பொண்ணு படிச்ச ஸ்கூல் அப்பிடிதா நல்லா படிக்கிற பிள்ளைகள கொண்டு வந்துருவாங்க வச்சுருவாங்க ஒரு பொண்ணு ஒரு தடவ தப்பு பண்ணிட்டானா அதே வச்சு குத்தி காமிக்கிறது வைக்கிறது எல்லாமே நடக்குயா எல்லா எட
அது ஒரு சில ஸ்கூல்ல தா அப்படி நடக்கு அதுக்காக குத்தி காமிக்கிறதெல்லா வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லயு தா இருக் க்கு ஆனா நம் சில பிரைவேட் ஸ்கூல்ல அப்டில்லா நடக்காது
நல்லா இருக்கட்டு இங்க இந்த டீச்சர்ஸ் அப்டிதா இருக்காங்க இங்கயு பொண்ணெல்லா ரொம்ப பாடா படுத்தி எடுத்தாய்ங்க வாயு அப்டி அழ இது இது நம்மளுக்கு தேவ இல்லாத விஷயத்துல போக கூடாதுன்னுட்டு எத்தனையோ தடவ நா சொல்லியிருக்கே சில நேரத்துல வந்து
அ
யதார்த்தமா சொன்னானா கூட அத கூட ஒரு இதா வச்சு பேசுவாங்க ஆனா எப்படியோ வந்துட்டா
சேரி சேரி சேரி சேரி
தனே இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்லேல்லா ரொம்ப நல்லாவே இருக்கு போக ப்யூசர் பேஸ் பண்ணி என்னென்ன படிச்சானா அவங்களுக்கு எந்த எந்த இதுல வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு இப்பயே அ லெவன்த் டுவெல்த்லயே வந்து டு்வெல்த்துக்கு அப்புறோ என்ன படிக்கலா எதுல நல்ல ஃப்யூச்சர் இருக்கு எங்க படிக்கலா இதெல்லா வந்து ஒரு செஷனா நட த்துறாங்கப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்படி எல்லா பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் பண்ணவே இல்லப்பா எ பொண்ணு படிச்ச ஸ்கூல்லெல்லா பண்ணவே இல்ல இப்ப வந்து அவ வந்து சொல்றா ஆ இப்படி வந்து எங்களுக்கு வந்து கொண்டு போறாங்க எங்கள கைட் பண்றாங்க நல்லா அப்படியா அப்டின்டு சொல்லம் போது உண்மைலே கவர்மெண்ட் ஸ்கூல் மேல இன்னும் கொஞ்சோ ஒரு
கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆனா என்ன பாத்ரூம் சரி இருக்காதுன் சொல்லுவாங்க பில்டிங்ல்லா சரியில்ல எங்க ஏரியாஸ் சைட்லல்லா அப்படிதா
ஆ நா போய் பாத்தோ சேக்கம் போது நாங்க உள்ள போய் நீங்க பாருங்க எப் எப்புடி இருக்குன்னுட்டு பாருங்க அப்டின்ட்டு சொன்னாங்க போய் பாத்தோ அவுங்க சொன்னாங்க நாங்க வந்து க அந்த கம்யூனிட்டி வச்சு எல்லா நாங்க பிரிக்கவே மாட்டோ ஆ உங்களுக்கு அப்டி முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்னா வந்து நீங்க தொழுகணுன்னா கூட நீங்க தொழுதுக்கலா ஆ இங்க அஞ்சாறு பேர் நின்டு தொழுகுவாங்க நீங்க தொழுகுங்க அப்டின்னுட்டே சொன்னாங்க டீச்சர்ஸே அப்ப இந்த அளவுக்கு வந்து அவுங்க வந்து ஒரு இதா இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க எனக்கு ரொம்ப புடிச்சிருந்து அவங்களோட அ இது வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது ஒரு இதா இருந்தாங்க நல்லாதா சொல்லி் குடுப்போ வெப்போ நீங்க பாருங்க உங்களுக் புடிக்காட்னா கூட நீங்க இது பண்ணிக்கோங்க அப்டின்னுட்டு ஆனா அதுக்கப்புறமா அவுங் ஸ்கூல்ல இருந்து இப்போ கால் பண்ணி டி சி கேட்டால்ல ஃபஸ்ட்டு நாங்க இந்த குரூப் குடுக்க மாட்டோன் சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு நீ அவ்வளோலா மார்க் எடு கல இது ஓ மார்க்கே இல்லன்னுட்டு அவங்க மம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஆனா ஆ என்னமோ தெரியல ஆ அவ மார்க் கொறைஞ்சிருச்சு ஒடனே நாங்க இந்த குரூப் ஒனக்கு குடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க சொன்ன ஒடனே என்ன நெனச்சாங்களோ தெரியல அவுங்க எ எங்க அவுங்கப்பா வந்து டக்குன்னுட்டு போயி கவர்மெண்ட்ஸ் ஸ்கேல்ல சேந்துக்கோ அப்டின்ன ஒன்னே ஃபஸ்ட்டு இவளு அழுதா அதுக்கப்பறோ என்ன நெனைச்சாங்ளே தெரில அவரு ரொம்ப வந்து இது பண்ணுனாரு நல்ல விசாரிச்சிட்டே நீ போ நீ போன்ன ஒடனே நானு அவுங்கம்மாவுந்தா போய் பாத்தோ பாத்ததுல ஆ அவுங்க சொன்னதெல்லா வச் சு நாங்க அடுத்து ஈவினிங் போல வந்து அடுத்த நாள் வந்து அவள ஃபுல்லா ஃபில் பண்ணி நாதா கொண்டு போய் சேக்க கூட்டிட்டு போனோ கூட்டிட்டு போனானா அவுங்க பேசறதெல்லா வெச்சு பாத்துட்டு மொத நா கொஞ்சோ அழுதா அப்றோ அந்த டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் குடுக் கறது வைக்கிறது அவுங்க நடந்துக்கிற அந்த ஃப்ரெண்ட்லி மேனர் அப்றோ அவுங்க எதா இருந்தானாலு சப்போர்ட்டிவா அன்னன்னைக்கி படிக்க வெச்சு அன்னன்னைக்கு இது பண்றது கொண்டு வரது அதெல்லாமே அவ் ரொம்ப புடிச்சிருக்கு அவளே சொல்லிட்டா எனக்கு அந்த ஸ்கூலோட இந்த ஸ்கூல்தா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு நல்லா கொண்டு வராங் க எங்கள மோட்டிவேட் பண்றாங்க எதுக்குமே வந்து திட்ட மாட்டாங்க ஆ செரி இது இல்லாட்னா இதுவே ஆனா இங்க வந்து குத்துவாங்கம்மா குத்துவாங்க இங்க வந்து அப்டியெல்லா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்டின்னுட்டு சொன்னா
சேரி சேரி எங்கயோ அவளுக்கு புடிச்ச மாதி இருந்திருந்தா செரிதா
ம் அந்த ஃபியூச்சர நோக்கி அந்த பிள்ளைகள கொண்டு போடுறது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அது போக இந்த நீட் எக்ஸாம்கெல்லா வந்து கொண்டு வர்றாங்க ஆ ப்ரைவேட் ஸ்கூல் பிள்ளைகதா வரு அப்டின்னு சொல்றாங்கல்ல ஆ நீட் எக்ஸாம்க்கு எல்லா ரெடி பண்றாங்க கொழந்தைகள
ஓ ஓகே ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்
ம் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நல்லாதா போகுது செரிப்பா அப்றோ நெக்ஸ்ட் டைம் பேசலா நா வெச்சுர்றே
ஆ செரி ஓகே ஓகே பாய் பாய் ஆ பாய் பாய்